புலா
கேக்குது தோழி சொல்லுங்க தோழி வணக்க தோழி என்ன பண்றீங்க சும்மாதா இருக்க தோழி நீங்க அதேதா தோழி சும்மாதா இருக்கு ஆ சொல்லுங்க தோழி நீங்க இப்ப ஆன்லைன் க்ளாஸஸ் பத்திலா என்ன நெனைக்கிறீங்க நீங்க
ஆன்லைன் க்ளாஸஸ் வந்து கொழந்தைங்க ஆனா ரொம்ப ஸ்ட்ரகுல் பண் றாங்கங்க அது என்ன பேசுறதுக்கு ரொம்பொ எ நம்மளே கொஞ்ச நேரோ மொபைல் பாத்தாலே கண்ணு வலிக்குது அவங்களுக்கு எப்டி இருக்கு அத ஃபாலோ பண்ணி ஆனா இந்த கொரோனா பேஜ்ல எப் பண்ணிட்டாங்க பசங்க
ஆமா தோழி அதுவு இல்லாம இப்ப பசங்களுக்கு இந்த க்ளாஸ் அந்த க்ளாஸ் ஆன்லைன்லயே அவைலபிள் இருக்குன்றாங்க அது எந்த அளவுக்கு சொல்லி குடுப்பாங்கன்னு தெரியல தோழி நேர்ல இருந்தாலே ஒண்ணு செய்ய மாட்றாங்க
இருக்குறதுதாங்க கொஞ்சோ கொழந்தைங்களுக் கு பெனிபிட்டா இருக்கு சில க்ளாஸ் சூப்பர் நோவா இங்கிலீஷ்லா சொல்லி குடு க்றோல
ஆ அது ஓகே தா தோழி அது வந்து ஆப்பல அ ஆப்பல அதுல வீடியோஸ் வருது அல டச் பண்ண சொல்றாங்க தோழி இப்ப டீச்சர்ஸே வந்து இந்த மாரி எடுக்கிறாங்களா ஆன்லைன் க்ளாஸ்ளா அதெல்லா எந்தளவுக் எஃபக்டிவா இருக்கும்ன் கேக்குறே தோழி
அது கொஞ்ச எஃபெக்டிவா இல்லைங்க அவங்களால ஸ்ட்ரகுள் பண்றாங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அவங்களால
இப்ப நேர்ல இருந்தாலே நம்ம மெரட்னாதா கொஞ்சோ உக்காருவாங்க இது பண்ணுவாங்க ஆன்லைன்ல இருந்தா எப்படி இது பண்ணுவாங்க
ஏதோ ஒன்னு தோழி அதைதா கேக்க அதுவு ஹேண்ட் ரைட்டிங் க்ளாஸஸ் வேற சொ ல்றாங்களே ஹேண்ட் ரைட்டிங் க்ளாஸஸ்ன் சொல்றாங்க தோழி அதெல்லா எப்டி சாத்தியனு எனக்கு தெரியல தோழி என்ன பண்ணுவாங்கன்னே
இப்போ வந்து கொரோனா டைம்ல அது வலா பேக்ரோனு சொல்லலா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆனா இந்த இப்ப காலகட்டத்துல எல்லாமே ஆன்லைனுன் பண்றது வந்து சரி வராது கொழந்தைங்க கொஞ்ச வெருப்பாயிடு அது படிக்கிறதுக்கே
ஆமாந் தோழி கண்டிப்பா அவங்களா ம் ம் குழந்தைங்களுக்கு கொஞ்ச இதுவா சொல்லி குடுக்கணு தோழி நம்மளே வீட்ல இருந்து இல்லனா டூஷன் அம்ச்சு பக்கத்துல எங்கன்னா அப்டி பாத்தோனா பசங் கொஞ்ச ஓரளவுக்கு இது பண்ணுவாங் ஆன்லைன் வந்து எனக் கொஞ்ச இதுவுந்தா நெனைக்கிறே
ஆமா தோழி கண்டிப்பா தோழி அது ஆன்லைன்ல வந்து ரொம்ப நேரோ ஒக்காந்து நோட்ஸ் எடுத்து அதல்ல வேற வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அத வேற பிக் எடுத்து டீச்சருக்கு வாட்ஸப் குரூப் புல அனுப்பனு அவுங்க எல்லாமே செய்யற்துக்கு அவுங்க ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகு ஏ அக்கா பொண்ணு ஒர் த்தவ்ங்க கூட அந்த கொரோனா டைம்லா கொஞ்சோ படிச்சு ஆனா பரவால்லா அவுங்க ஸ்கூல் செகண்ட் எடுத்திருக்காங்க
ம் ம் பரவால்ல சூப்பர் தோழி அப்படி ம் ம் புரியுத் பரவால்ல அப்பட் ஆ ட் ஒர்க் பண்ணணு ஆனா ஆமா ஒரு ஒரு கொழந்தைங்ளுக்கு அது சக்சஸ் ஆவலா எனக் தெரிஞ்சு ம் ச பல நம்ப வந்து பல இது வந்து கொழந்திங்ளுக்கு ரொம்ப இதுவதா இருக்கு பல கொழந்தைகளுக்கிலா பாத்தீங்ன்னா எனக் தெர்ஞ்சி ஒரு சில கொழந்திங்ளுக்கு அது அக்சப்ட் ஆவலா ஏனா படிக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வ
இப்பெல்லா எங்க ரொம்ப அடிக்ஷன் ஆவுறாங்க அது வந்து ரொம்ப அடிக் ஷன் வேர ஆயிடுது இப்ப எதனா சாப்புட்ணு கொல்னோனா லேப்டாப் பாக்குற ஃபோன் பாக்குறே சொல்லி கொஞ்ச அடிக்ஷன் ஆயட்றாங்க அதெல்லா நம்ம கொஞ்சக் க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சை காலேஜி ப்ரகாரோ என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்போ கொஞ்சு கொழந்திங்கூட பேரண்ஸ் வந்து ஸ்பெண் பண்ணனு
ம்
டென்ஸ்னா ஸ்பெண் பண்ணி விளாட்னா கொண்டா அவுங்களுக் கு அது அந்த ஸ்கிரீனிங் டைம் வந்து புடிக்காம போயிடு அப்டின்றா
ம் அது நம் நம்பளு கொஞ்சோ பாக்குறோ தோழி நம்பளு செரி நம்ப்ளு கொழந்தைங் கூட விளையாலா பண்ணலானு ஆனா ரொம்ப நேரோ நம்பளாலயு பண்ண முடியாதுல்ல
ஆமாங்க அது எல்லா பாட்னர்ஸ்தா கொஞ்சோ பண்ணிக்கிணு
ஆ மாத்தி மாத்தி பண்ணணு ஆ அது பண்ணணு அது ஒண்ணு இருக்கு இருந்தாலு கொழ ந்திங்க எங்கேஜ்டா வெக்கனுனா முடில தோழி அது
ஆமா அதுக்கு என்ன பண்ணணுனா இன்ட்ராக்டிவ் எதனா டூ இதுதா நம்ம வாங்கி
ம் அதுலியு நம்ப்ள தான தோழி கேள்வி கேக்குறாங்க இது என்ன பண்ணணு இது என்ன பண்ணணு ஆ ஆ அததா அது சொல்லுங்க நம்ப ஒரு பொருள் வாங்கி குத்துட்டு நம்பளே நெறைய இதாட்டி பேசற்தாருக்கு என்னதா பண்றத் தோழி எல்
க்கிறாங்க எ பையன்னே என்ன பண்றதுன் தெரியகல
தோழி நம்ப பசங்ள வந்து எதுவு சொல்லவு மு
எனக்கு எனர்ஜி ரொம்ப ட்ரை ஆயிடுதா இன்னொர் பாப்பாவு இருக்காங்க சோ அதனால எனக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுது எனர்ஜியே
ஏனா பசங்க இருந்தாலே வளர்ற வெரிக்கு கஷ்டந்தா தோழி நம்போ
அன்னால தா என் வீட்டுக்கார் வேலையில இருந்து வந்த உட்னே அவர கொஞ்ச நேரோ விளாட சொ லேட் பண்ணாலு கொண்நேரம் விளாட சொல்லிட்டு அவர் கொஞ்சோ ஸ்பெண்ட் பண்றதுனால கொஞ்சோ பெ பெட்ரா இருக்கு இப்போ
டு அப்படிங்களா தோழி ஆமா தோழி கொஞ்சோ இப்டி பாத்தம்னாதா மாத்தி மாத்தி பாத்தம்ன்னா தா நம்மளுக்கு உடம்பு நம்மளு கொஞ்சோ ஃப்ரீயா இருக் முடியு தோழி நம்மளும் பிரஷர் எடுத்துக்க முடியாதுல்ல உம்
உன்ன எங்க பாக்க முடியுது கொஞ்ச நாளா ஹெல்தே நா பாக்க முடியல உங்களால குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முட்ல
ஆமா கரெட்டா சொன்னீங்க இப்போ கொழந்தங்குளுக்கு நம்ப இப்ப சொல்லி குடுக்கறன்னா தோழி பேரன்ஸ் சொல்லி் குத்தாலே பசங்க கேட்ற போறாங்க அதுல எதுக்கு டியூஷன் அனுப்பறாங்கன்னு எனக்கு தெரில தோழி நீங்க என்ன நெனைக்
தெரியில தோழி சில கொழந்தங்க வந்து பேரண்ஸ் சொன்னாலு கேக்க மாட் டன்றாங்க அடங்க மாட்டன்றாங்கன்னு சொல்லி அவுங்க இது பண்றாங்க பட் ஆனா அப்டி இல்ல அவுங்க ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண மாட்றாங்க அவுங்க எப்பவுமே ஹார்ஷா பேசிட்டே இருக்கறதுனால அவுங்க வந்து அவுங்க சொல்ற பேச்சக் கேக் மாட்றாங்க அத அவுங்க புரிஞ்சிக்ல அதனால வந்து அவுங்க ரக் இடம் மாறிட்டதுனால
ம்
இப்ப வந்து அம்மா அப்பா பேச்சு கேக்க மாட்றாங்க அதனால டியூஷன் அனுப்றாங்க இன்னும் அவுங்ளுக்கு எனர்ஜி ட்ரை ஆயிடும் டியூஷனு அனுப்பறதுனால அவுங்குளுக்கு எனர்ஜியே இருக்காது அந்த டைம்ல அவுங்கள ஹோம் ஒர்க் முடிச்சிட்டன்னா நா விளையாட அனுப்பறன்னு சொன்னானா அவுங்க கரெக்ட் டா முடிச்சுட்டு
ஆமா தோழி இல்ல விளையாடிட்டு வாங்க விளையாட்டு வந்து செய்கங்ன்னா செய்ய போறாங்க இல்ல எத நா ஒரு பாராட்டு அந்த மாறி எதனா பண்ணோன்னா அவுங்ளுக் கொஞ்சோ நல்லா இருக்கும் தோழி அது
ஏங்க என்ன சொல்றாங்க அ மதர் தா வந்து ஹண்ட்ரட் டீச்சர்கு ஈக்குவல்ன்னு சொல்றாங்க
ஆமா தோழி நிஜமாதா இப்போ பாத்தீங்ன்னா இப்ப எதனா ஒண்ணு நம்ம அப்ரிசியேட் பண்ணிட்டே இருக்கணு தோழி இப்ப இப்ப எதனா ஒண்ணு வேலை செஞ்சுட்டாங்கன்னா உனக்கு ரெண்டு ஸ்டார் தரே ஒரு ஸ்டார் தரேனு சும்மா கையில கூட வரைஞ்சு வுட்டோனா அது அவங்களுக்கு பெரிய யுகமா நினைக்கறாங்க அது பெரிய ரிவாடு மாறி ம் ம் அத சொல்ல மாட்றாங்க எதுக்கு ஆ நம் ஆனா ஒரு சில நேரத்துல நம்ப திட்டிர்றோ டக்கு டக்கு டக்குனு ஆனா அது வந்து அவுங்க வச்சுக்கிறாங்க நம்மளதா திட்றாங்கன்னு ஆனா அவுங்குளுக்கு புரிய வக்கினுல நம்ப பொறுமையா இருக்கணு ம் நம்ப ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோ வந்து ஆ ஆமா கொழந்தங்க ஏ ஆமா அந்த பொண்ணு இப்ப சைக்காலஜி பிரகாரம் பாத்தீங்னா அவுகள அப் பொறுமையாதா எல்லா சொல்றாங்க பொறுமைதான்னு ம் ஆமா ம் அப்டி சொன்னாதே கேட்டுப்பாங்க நம்ப கொஞ்சோ ஓவரா
அவுங்க எமோஷன்ஸ நா ரீசண்டா கூட பாத்தங்க என்ன சொல்றாங்கன்னா எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணுங்க எனக்கு புரியிது உனக்கு அந்த பொருள் வேணுனு நீ அழுவுறனு எனக் கு புரியிது சேரி ஓகே அப்டின் சொல் டு கொஞ்சோ சமாதான அப்டியே அழுதாங்கனா வேற எதனா டைவர்ஷன் பண்ண சொல்றாங்க அடி
ஆமா அடிக்கக் கூடாது நம்ப அடிச்சா அவுங்களுக் கொ கொஞ்சோ கஷ்டமாயிது நம்மளதா அடிக் க்கிறாங்க நம்பளதா திட்றாங்க அப்டின் நெனச்சி தப்பா நெனச்க்கிறாங்க ஆ
அது வந்து இன்னோர்த்தர் வந்து தப்பு செஞ்சா சாலு நம்ப அடிக்கணுன்ற ஒரு இது மைண்ட் செட் வந்துதா
ஆமாங் தோழி கொழந்தைங்களுக் அப்டிதா வரு ஆமா தோழி நம்ப என்ன சொல்ல முடியு கொழந்தைங்க அத புரிஞ்சுக்க மாட்றாங்க நம்பளு சரி கை நீட்டிர்றோ அப்றோ வருத்தப்பட தா இருக்கு ஏந்தா அவசரப்பட்டமோனு அது என்ன பண்றது தோழி நம்ப நம்பள ஃபஸ்ட்டு நம்பள நம்ப சைக்காலஜி இது பிராகாரமா நம்மள வச்சிக்கணு போல
நம்மளு கொஞ்சோ பேஷன்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்றோ நம்ம கொழந்தைங்கள ஹாண்டல் பண்ணணு
கொழந்தைங்கள நம்ப இது பண்ணனு எப்பமே காமா வச்சுக்கணு நம்ப மைண்டயு நம்மளுக்கு இவுங்கதா ப்ரெஷர் இந்த சுத்தி ப்ரெஷர் இருக்கு எல்லா
ஆ அந்த பிரஷர் தெரியாம காட்டிறாங்க மாம்ஸ் வந்து வேலயூ செஞ்சுட்டு கொழந்தைய பாக்குறதுதா அவுங்க ப்ரெஷரா ஆகுது கொழந்தைங்க வந்து அவுங்க அவுங்க மைண்ட் செட்ல இருக்கா
ப்ப அவுங்கள ஒண்டி பாத்துக்கணுனா பிரெஷர் அவ்ளோ இருக்காது ஆ நம்ப அந்த ஃபுல்லாத்தையு இங்கயு பாத்துட்டு அங்கயு பாத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டமா போகுது
கரெக்ட் தா கரெக்ட் தா
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாரிதா போது தோழி அதுதா கேக்கலானு இருந்தே இந்த ஆன்லைனை பத் த்தி என்ன நெனைக்கிறீங்க ஆஃப்லைனா ஆன்லைனா
எனக்கு ஆஃப்லைன் தாங்க எனக்கு தெரிஞ்சு என் பையன் கூட விளையாடுனதா அது விளையாடுனது ன்ற ட்யூவா இருக்கா அந்த லேப்டாப் பாத்தா கூடோ தூக்கி வச்சுடுவா நா விளையாடதா போறேன்னு சொல்லுவா
ம் அத தா சொல் விளையாட்டு வராங்கன்னா இல்ல விளையாடும் போதே அப்டியே கூட கத்துக் குடுக்கலாம் தோழி அப் டியே எதனா சொல்லி விளையாணுனா பசங்ளு விளையாடிகுனே அப்டியே கத்துப்பாங்க அதுதா சொல்றே தோழி இப்பல்லா நம்பளே பாத்துக்லா எதுக்கு டியூஷன்ற மாரி இருக்கு தோழி இப்போ
ம் நம்பளே இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லி குடுத்தாலே போதுங்க கலர்ஸ்லா நாதா ரீசெண்டா சொல்லி குடுத்தங்க இப்பயு வந்தா ஓட்னே சொல்றா எல்லோ கலர் கிரீன் கலர் எதனா கிளிப் பாத்தாலே இது எல்லோ கலர் மா ரெட் கலர் மா
அது மாரி தா தோழி நம்ப நம்ப இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடிக்கிட்டே சொல்லி குத்தோனா அதுலே கத்துப்பாங்க நம்ம உக்கார வச்சு செய்யி செய்யினா செய்ய மாட் டாங்க தோழி எது இருந்தாலு விளையாட்டு மூலியமா கொஞ்சோ ஆ அப்டிட்ன்டு போயிட்டோனா அப்டியே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க டக்குன்னு பிக்கப் பண்ணிப்பாங்க
ஆனா ட்ரைன் ஆகும் போது நம்ம சொல்லிடலா நா சொல்லுவே கொஞ்ச நேரம் என்னால முடியலப்பா நீ கொஞ்ச நேர விளையாடு அ
அ ம் அதே மாரிதா தோழி நம்பளு ட்ரைன் ஆவு சொல்லி ஓகேதா அவுங்களுக்கு ஒரு மூடு இல்ல நேத்தைக்கு சொல்லி குடுத்தா வேகமா கேட்க மாட்டாங்கன்னா நம்மளும் ஸ்டாப் பண்ணிங்கனு தோழி அ
ஆமா தோழி தோழி எனக்கு வேற ஒரு அழைப்பு வருது நா உங்களுக்
ஆ ஆ ஓகே தோழி ஓகே